ஆ
ஆ சொல்லுங்க
அ க்குதா கிளியரா கேக்குதா
அ ஆ கேக்குது
ம் என்ன இன்னிக் கேட்ரிங் போனியா
ஆமா இன்னைக்கி போய் தா ஒரு செலவாயிருச்சு
என்னது
போய் ஒரு செலவாயிருச்சு
என்ன செலவாயிருச்சு
ஃபோன் கீழ விழுந்துருச்சு
ஐய்யைய்யோ அப்பறோ
இது டிஸ்ப்ளே போச்சு
டிஸ்ப்டளேவே போயிட்ச்சா
ஆமா அந்த அந்த டிஸ்பிளேனா கருப்பு கலர்ல வாங்ன கோடு கோடா வந்துரு
கோடு கோட இரு
ஆமாம் ஆ மா சொல்லு
ங்க எங்க அம்மா சி தெரிய ஆனா அதுல போய அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு இந்த மைக்கு ஒர்க்காம் ஆய்டுச்சு
ம்
டிஸ்பிளே போயிட்ச்சினாலே அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா இது ஏதாவ் ஹேங்கு ஆயிட்டே இருக்கும்
சரிபண்ணி இந்த ஒரு வாரத்துக்குள்ள சரிபண்ணி வேங்கொ
ம் அப்பறோ இன்னைக்கு நா ஒரு ஒரு கல்யணத்துக்கு போன
ஆமா
ஹலோ
ஹலோ
ஆ இன்னைக்கி நா ஒரு கல்யாண்திக் போன
ஆ
ஆரோட கல்யாணம் தெரிஞ்
யாருக் கல்யாணோ
என் கிளாஸ்ல இருக்கறோட பையனோட
ஹலோ
அக்கா கல்யாணோ நாங்க எல்லாரு போனோ கிஃப்டல்லா குடுப் போ கிஃப்ட் என்ன தெரியுமா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்குவாங்கல்ல பொண்ணு மாப்பிளையும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்குவாங்க
ஆமா
அது
ஆமா
அந்த ஹார்ட் மேரி வே வெக்குவாங்கல்ல
ஆமா
ஆ அந்த மேரி ஒரு வாங்கி மொடடு நா கொண்டு போயி கிஃப்ட் குடுத்தோம் அப்பறோ
எல்லாரு வந்தாங்களா
எல் எல்லாருமேனா பொண்ணுங்க மட் ட்டு அ சி கிளாஸ் பசங்களும் எங் கிளாஸ் பசங்களும் ற இருந்தனால நறைய பசங்க நறைய பசங்க வந்துருந்தாங்க
ஃபோட்டோல கம்மியா இருந்தாங்க
ஆமா எல்லா போட்டோக்கு நிக்கில நறைய பேரு ஏன் தெரியில இதுட்ட ஏதோ ஒரு காரண சொல்லி நிக்கல
ஜாலிய இருந் சா
நோ ஜாலியா இருந்ச்சு வரவே மசில்ல வந்துதான ஆகணுன் சொல்லி வந்துட்டோம்
அப்ளே போன் பண்ணமோ யார் வீட்ல இருந்தீங்க
அப்ப அப்பதான் சாப்ட்டுட் ரிந்த
ஒம்பதுர மணிக்கு
ஒம்பதர மணிக்கா
ஆமா ஒரு நிமிஷன்னீங்களே
நா எ வீட்லதா இருந்த
யார்டயோ பேசிட்டு இருந்த மாரி இருந்துச்சு
யார்ட்ட எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்த
அப்படியா இல்ல டி டினு யார்ட்டயோ பேசிட்டு இருந்த மாரி இருந்துச்சு அதா கேட்ட
அ
டி டினு யார்ட்ட பேசிட்டு இருந்த மாரி இருந்துச்சு அதான் கேட்ட
டி டி ன்னா இல்லயே யாருமே எங்க வீட்டுக்கு வரல எங்க அம்மாட்டதா பேசிட்டு இருந்த நானு டி னல்லா பேசலயே ஒன்பதர மணிக்குதான
ஆமா
அப்பல்லா நா வீட்டுக்கு வந்துட்ட ஆ எங்க அம்மாட்டதா
எப்ப நீங்க
நா ஒரு ஏழ்ர எட்டு மணிக்கு வந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே கொஞ்சோ நேர அங்கேயே உக்காந்து பேசிட்டு இருந்தோ என்னென்னமோ கதையெல்லா உக்காந்து பேசிட்ருந்தோ அதுக்கப்பற ஒரு ஏழ்ர மணிக்குதா வீட்டுக்கு வந்த
அப்டியா வே கே எப் சி போனீங்களோ
ம்
மைலாஞ்சி
என்ன
மயிலாஞ்சிக்கு
மயிலாசிக்கு போல கல்யாணத்துக்குதா போய்ருந்தோ அப்பற நான் ஸ்கூலன் நானு கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
நா வந்து நா கவுன்சிலிங்க்கெல்லா வெய்ட் பண்ணிட்டு இருந்த எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுதா அதனால என் கிளாஸ்ல எல்லாரு நெறைய பசங்க போய் சேந்துருக்காங்கல்ல ஒரு காலேஜ் ஆ அங்க போயி அப்டியே சி சி எஸ் க்கு கேட்டு பாக்கலான்ட்டு இருக்கே
எல்லாரு ரெண்டு ரெண்டு விதமா ஒரு காலேஜ் போயிருக்காங்க
ரெண்டு ரெண்டு பேரா
ஆமா
ஒரு காலேஜ்ல நெறைய பேர் போய் சேர்ந்துருக்காங்க சி கிளாஸ்ல இருக்கிற முக்கால்வாசி பேர் அங்கதா போய் சேந்திருக்காங்க
அங்க போய் சேரபோறீங்களா
ஆ அங்க போய் சேரலான் இருக்க
ஏன்க்கா நீங்க வேற
ஏன்
அங்க போய் சேர்றதுக்கு சேராமயே இருக்கலா
ஏன்
இந்த காலேஜ் அவ்ளவா இது இல்ல
இதுல்லன்னா
வந்தே நீங்க நனைக்குமா அவ்ளோ பெலேஸ்மெண்ட்லாம் கெடைக்காது
பிளேஸ்மெண்ட் எல்லா வேண்டாந் தான் எனக்கே தோணுது
காலேஜ்ல வந்து இந்த இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மாரி முடிவெட்ட முடிவெட்ட சொல்ல மாட்டாங்க லாட்டாவந்து சொல்ல மாட்டாங்க ஐடி கார்டு வந்து போட்டா என்ன சொல்ல மாட்டாங்க அப்றோ இது அங்கேய அங்க ஆர்ட் அன் சயின்ஸ் தாங்க
ஆர்ட் அண் சயின்ஸ் தா அதா பி எஸ் சி எடுச்சேரலான்ட்டு இருக்கேங்க
தேவயில்லாத வேல நா சொன்னல்ல அந்த காலேஜ் நல்ல கா நல்ல காலேஜ் இல்ல
இன்ஜினியரிங் படிச்சு எனக்கு வேஸ்டுன்னு தோணுது அதும் இல்லாம எவ்ளோ பெரிய பெரிய பெரிய காலேஜ்ல படிச்சாலே இப்போ சென்னை பெங்களூர் அந்த மேரி தான் பிளேஸ்மெண்ட் கடைக்குன்னு சொல்றாங்க என்ன அந்த மாரி விடவும் மாட்டாங்க சென்னைக்கு பெங்களூருக்கல்லாம் அப்போ எனக்கு அந்த ப்ளேஸ்மெண்ட்டுன்றது வேஸ்ட்டு தான
அதுக்கு நீங்க அந்த காலேஜ் படிக்க வேற எங்கயோ படிச்சு படிக்கலாம்ல
அப்டி நீங்க அங்க படிக்குறதுக்கு அந்த ஆனிஸ்லயே படிக்கலாம்ல
உஹீம் எனக்கு அது அந்த காலேஜே எனக்கு பிடிக்கல
நீ அது தெரிஞ்சவங்கல்லாம் முக்காவாசி பேர் அப்டிதான் சொல்வாங்க முக்கால் வாசிபேர் அப்டிதான் சேர்ந்திருக்காங்க
என்னது
த்தி நறையா பேர் இதுக்குதான் சேந்துருக்காங்க ஜாலியா இருக்கும் சொல்லி சேருவாங்க அதுக்கப்பறோ அங்க அவ்ளோ ஸ்ட்ரிட்டு சேந்திருக்காங்க ஐய்யோ ரெண்டு எ அப்பறோ எ டிரெஸ் கோடு எதுமே அவ்ளோ இது இல்ல டிரஸ் கோடுனா எ அ எது போட்டு போனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க
உனக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ன்றதுதான் ஆசையா
அப்டி ஸ்ட்ரிக்டா இருக்கனும் இல்லகா அவ்ளோ அந்த காலைய என்ன சொல்றது நீங்க நினைக்கு மாரி எதும் இல்ல ஒரு கா காலேஜ்ல்லாம் ஒரு கொஞ்சோ நீட்டா இருக்கும்ல அந்த மார்லா இருக்காதுன்னு நினைக்குற
நீட்டா இருக்காதா என் ஃப்ரெண்டு ஒருத்தி என் ஃப்ரெண்டு ஒருத்தி அங்க தான் போய் சேர்ந்துருக்கா நான் அவள்ட்ட கேட்டேன் எப் எப்பட்ரி காலேஜ்லாம் பரவாலையான்னு கேட்டப்ப ஓ நல்லா தாண்டி இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்றா எனக்கு ஃபீஸ் கொஞ்சோ கம்மியா இருக்கிற மாரி நா பாக்குற
ஃபீஸ் கம்மிதா
ம் அதான் இப்ப எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சாலுமே எனக்கு வேஸ்ட் ஏன்னா ஐஅனு ப்ப மாட்டேன்னு சொல்றாங்க அப்ப நான் எதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டு அவ்ளோ ஃபீஸ் கெட்டி அவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு எதுக்கு இ பெசாம பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா நான் வந்து டீச்சிங்க்காவது போவே ஹலோ
ஆ சொல்லுங்க ஆ கேக்குது
கேக்குதா ஆ இன்னா அமைதியா எது பேஸ்
இது இ இப்ப காலேஜ்ல ஓப்பன் ஆய்டுச்சல்ல
ம்
காலேஜ் ஓபன் ஆய்டுச்சுல
ஓப்பன் ஆய்டுச்சு ஆனாலும் அட்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ன்னு சொல்றாங்க
அங்க ஒர்த் இல் இஇ இந்த காலேஜ் இல்ல வேற காலேஜ்ல சேரலாம்
ஏ அப்டி சொல்ற
ஏன்னா எனக் தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சத சொல்ற
எதோ ஒரு இல் தா
உங்ளுக் எந்த மார்ருக்கு நெனைக்கறீங்க காலேஜ்ன்னா எந்த மார்ருக்குனு நெனக்கறீங்க
எனக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கணு
ஆ
எனக்கு வந்து இந்த கல்ச்சுரல்ஸ் அதெல்லா இருக்கணு கொஞ்சோ இருக்கணு
ஆ
அ ரொம்ப இருக்கக்கூடாது ஓரளவுக் இருக்கணு அதே அளவுக்கு படிப்பு இருக்கணு
ஆனா படிப்பு தா இருக்குமாந்தெர்ல அப்ப மூணுத்துல ஒன்னுதா இருக்குமாந்தெர்ல
சேன்ஸ் இருக்கு
ஆ செரி
ஆ